வணக்கம்
வணக்கம் எப்டி இருக்கீங்க உம் நா நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் ரொம்ப நல்லாருகோம் இப்போ இங்க பாத்தீங்கனா சூழ்நெலை எப்டி இருக்குனா நல்லாருக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கு ஆஹ் இப்போ சாயங்கால போல பாத்தீங்கனா நல்லா மழ பேஞ்சிருந்துச்சு நல்லா எ எப்புடி சொல்றது ஒரு கால் மணி நேரோ பாத்தீங்கனா நல்லா நறைய பேஞ்சிருச்சு மழ இப்போ பாத்தீங்கன நல்லா அப்டே இதுற்க்கு மேலே சில்லுன்னுருக்கு அப்டின்னு சொல்லலா அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு அதுலியு பாத் ச்சிங்கனா நாங்க வந்துட்டு கொய்யாக்கா அதெல்லா வந்துட்டு வெட்டி சாப்ட்டோ அந்த கொய்யாக்கா வந்துட்டு சாப்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க கிட்டத்தட்ட வருஷாச்சுன்னே சொல்லலா அந்த கொய்யாக்கா வாங்க வேல்ல வா எனக்கு வந்து படு பழுத்த கொயக்கத்த புடிக்காத் அதா இனிப்பாருக்குமோ அப்டின்னு சொல்லிட்டு ஆஹ் அந்த பழுத்த கொய்யாக்கா இங்கெல்லா வாங்கும்போது பாதீங்னா புலுவாருக்குதா அதனால சாப்டு விருப்பமே வரமாட்டேங்குது எனக்கு அதனால பாத்தீங்கனா வந்து ட்டு இந்த தடவதா வந்துட்டு வாங்கனோ நாங்க பழுத்த கொயக்காவா பாத்து ரொம் பலே வந்துட்டு சுவையா இருந்துச்சு அப்டின்னு சொல்ல முடியாது ஆனா ஓரளவுக்கு இருந்துச்சு அவ்ளோ வந்துட்டு சுவையா இனிப்பா இல்லேன்னே சொல்லலா சேரி அப்டின்னு அதன் லே பாத்தீங்கா கொஞ்சோ உப்பு மெளகாய்லா வெச்சு கி நாங்க வந்துட்டு தொட்டு சாப்ட்டோ
எவ்ளோ அங்கெல்லா கொய்யாக்கா வந்து எவ்ளோ அங்க கிலோ எவ்ளோ கொய்யாக்கா க்கா
கிலோ எம்பது ரூபாவா அரை கிலோ அறுபது ரூபா நாப்பது ரூபாவா நா கால் கிலோ முப்பது ரூபாய்க்கு வாங்குனே
சர் சர் சரி
இந்த மாதிரி வந்துட்டு விக்கிறாங்க எல்லா கடையிலயுமே அ இருவது ரூவா தானே குடுக்கணு கால் கிலோனா இல்ல கால் கிலோனா மு
ஆமா நீங்க நறையா வாங்கறதுக்காக அவுங்க வந்து அப்படி சொல்றாங்க அந்த மாதிரி வாங்குனா அவங்களுக்கு கொஞ்ச இதாகு இப்டின்னா அவங்களுக்கு காசு எக்ஸ்ட்ரா வரு அப்படின்றதுக்காக
ஆ அப்புடி இப்புடி அவுங்க வந்துட்டு பண்ணலா இல்லயா இது வந்துட்டு தப்புதான ஆனாலு வந்துட்டு இன்னு இப்பிடிதா பண்றாங்க
அ உங்க ஊர்லயாது பாருங்க மழை பேஞ்சிச்சுன்னு சொல்றீங்க அதாங்க உங்களுக்குதாவது அழகா மழைன்னு சொன்னீங்க இங்க வெயிலு போட்டு தாக்குது ரொம்ப முடியலங்க ரொம்ப ஸ்வட்டிங்கா இருக்கு கிச்சன்ல எதையுமே சமைக் க்கவே முடியல ஃபேன் ஓடுது ஒரு பக்கோ அடுப்பு எறியுது ரொம் ம்ப ஒரு மாரி நெருப்பு மாரி இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்கு மதியானத்த சமைக்கவே இன்னைக்கி பாருங்க நா வெறும் முட்ட சாதம் தா செஞ்சேனே நா வந்து எனக்கும் வயிறு ஒரு மாரியா இருக்கு என்ன பண்ண பழைய சாதம் தா வந்து தயிர் ஊத் தி ஆ வெங்காயல்லா கட் பண்ணி போட்டு சாப்ட்டேனே பசங்களுக்கு மட்டும் முட்ட சாதம் வந்து செஞ்சு கொடுத்தே ஏன்னா ரொம்ப வெயில் இன்னுமே என்னத்த மே மாசம் முடிஞ்சா எப்பவுமே கம்மியாயிடு இன்னு கம்மியாகவே இல்ல ஸ்கூல் வேற திறந்துருச்சு ரொம்ப கஷ்டமா இருக் போறது வர்றது எல்லாமே எங்களோட தண்ணி பாத்தீங்கன்னா உள்ளதா அந்த வா ரி இத வச்சிருக்கனால அந்த தண்ணியுமே சூடா இருக்கு தண்ணி குடிக்கலலானா இந்த மாரி ரொம்ப கஷ் டமா இருக்குங்க இந்த இருக்கிற மக்கள்லா இங்க இருக்கவங்களுக்குல்லா பாத்தீங்க இந்த வெயில்னால வந்து ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் ஜாஸ்தி ஆவுது ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா ஒடம்பு சரியில்லாமயே ஆயிரு சு வாயலா ஒரு மாரி கோணிக்கின மாரி பிபி வந்து அவங்களுக் அதிகமாயி எங்க சொந்த த்லேயே இத்தனைக்கு இந்த மாரி ஆயிருச்சுங்க நாங்க நேத்துதா அவர போயி அதா பி பி அதிகமாயிருச்சு பிபி வந்து எரநூத் த்தி எண்பதே எவ்ளவோ சுகர் பாத்தீங்கனா அவங்களுக்கு எரநூத்தி நாப்பதோ என்னவோ எல்லாமே இந்த மாரி வெயில் நால தா வந்து ஜாஸ்தியாயி அவருக்கு அந்த மாரி ஆயிடுச்சி இப் ப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கனா பிசியோதெரபி தா செய்யணு அப்டினு சொல்லிருக்காங்க அது செ செஞ்சாதா வந்து சரியாகு அது தினமு தவறாம ஆமா வெயில் ஜாஸ்தி னா அவங்க கோவப்படுவங்க ரொம்ப ஹை யாவு சில இது பிரச்சனைகளு அவங்களுக் அதனால மனக்குழப்ப அது இதுன்னு ரொம்ப இப்ப நெறைய பேர் பாருங்க காசு இல்லாதவங்களா கூட கட வாங்கி கூட ஏசி ய போட்டாங்க தாங்க முடியாம தெரியுமா எங்க பக்கத்துல எங்க நாத்தனார் கூட போட்டாங்க அவங்ளு காசு சு இல்லாதவங்க அவங்களே போட்டாங்க ஏசி நானு சேரி தாக்கு புடிச்சி என்னாலயுமே தாக்கு புடிக்க முடியல இப்ப அப்டி இருக்கு சேரி முடிஞ்சிரு முடிஞ்சிரும்ன்னு பாக்குற ஆனா முடியல ஒடம்புல லா எனக்குமே ஒரு மாரி எப்டியோ இருக்கு வேர்குரு இருக்கு எ பசங்களுக்கெல்லா வேர்
சேரி சேரி அவ்ளதா ம் இந்த ஒரு மாசந்தா அடுத்த மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா மழ ஆரம்பிச்சிரு இங்க பாத்தீங்கன்னா இப்ப மழை ஆரம்பிச்சிருச்சு ஒரு நல்ல விஷயந்தா இங்க எ அப்படின்னா வந்துட்டு பகலெல்லா வந்துட்டு வெயிலா அடிக்கு சாங்கால ஒரு அஞ்சு மணிக்கு மேல அப்டி பாத்தீங்கன்னா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சுரு நம்ம அப்பதா வெளில போலா அப்டின் ந ந நனச்சிட்டு இருப்போ அப்பதா வந்துட்டு ஏன்னா நம்ம வீட்டுக் அக்கல்லா வேலைக் போய்ட்டு சாயங்காலமா தா வருவாங்க சாயங்காலத்துக்கு அப்புறந்தா நாம எங்கயாச்சு வெளில போவோ மார்க்கெட் போவோ அந்த மாரி தேவையான எந்த ஒரு பொருளு வாங்கவே முடியாதுங்க இந்த ஒரு மழ வந்து எல்லா கெடுத்துரு போகவே முடியாது எப்படியு இப்ப பாத்தீங்கன்னா கால் மண் நேரத்துல வந்துட்டு முடிஞ்சிருச்சு ஆனா இன்னு மத்த நேரத்துலலா பாத்தீங்கன்னா ஒரு மண் நேர கூட வந்துட்டு மழ பேஞ்சுகிட்டே இருக் கு அந்த மாரி வந்துட்டு நறைய கூட பேஞ்சுக்கிட்டே இருக்குது மழ அதெல்லா ரொம்ப கடுப்பா இருக்குன் சொல் சொல்லலா தண்ணியெல்லா தேங்கி நின்று வெளிலப் அப்டி எரிச்சலா இருக்கு வெள் போனா நம்ம மேலெல்லா தண்ணி தெளிச்சிரு
வெயிலோட எரிச்சல்க்கு மழ எரிச்சல் எனக்கென்னவோ பரவால்லன் தோணுது ஆனா அந்த நேர வரும்போது ஐயோ மழை எரிச்சலு தாங்க முடியலன் சொல்லதா செய்வோ ஆ மாத்தி மாத்தி பேசதா செய்வோ ஆனா எனக்கு உண்மைலே ஒரு ரெண் ரெண்டு மூணு வருஷத்தை விடவும் இந்த வருஷம் கொஞ்சம் வெயில் தாக்கம் அதிகம் நெறய பேருக்கு உடம்பு சரிய இல்லாம ஆயிருக்கு வேற ஒன்னும் இல்ல இந்த நேரத்துக்கு நெறய இப்ப ப்புருட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பினும் எல்லாமே அதுவு வெல அதிகமா இருக் கில்லங்க நம்ம குளிர்சியா எதனா சாப்புலு எல்லா ஃப்ரூட் டுமா பாத்தீங்னா ஏறநூறு ரூபாக்கு மேல தாங்க இருக்கு
அதா நம்ம முடிஞ் அளவுக்கு நெறைய வந்துட்டு தண்ணி குடிச்சுக்கனு தண்ணி குடிச்சுக்கனு அதுக்கப் அப்றோ பாத்தீங்கனா வந்துட்டு அ தண்ணி காயா இருக்கறத சாப்புனு இங்க பாத்தீங்கனா நம்ம வந்துட்டு தர்பூசணி சாப்பலா அது கொஞ்சோ வெல கம்மி தா தர்பூசணி வாங்கி சாப்பில்லா அதெல்லா வந்துட்டு ரொம்பவே நல்லதா இருக் கொடபுக்கு இன்னு நெறைய காய்கறிகள் இருக்கு
ம் அது என்னாவோ கரெக்ட் இருக்கு நம்ம எ தண்ணி இருக்கோ இல்லயோ நம்ம காய்கறி மூலமா கூட நம்ம வந்து பாத்தீங்னா நம்ம ஒடம்ப வந்து பாதுகாத்தல நீர் சத்து ந
வுடுன்றாங்க ஆனா இப்ப நம்ம பொதுவா பாத்தோ அப்டினா அ குளுரு காலத்துலதா வந்து து ஆப்பிள் வந்துட்டு கம்மி வெலைக்கு விக்கிதே அப்போ அந்த ஆப்பிள் பாத்தீங்கனா சுத்தி ஈரோ தா இல்லியா
ஆமா
வந்துட்டு சுடு ஏனா அவுங்க அவுங்கள் தெரிஞ்சத வந்துட்டு இது பண்ணிக்கிறாங்க நா என்ன சொல்றேனா சூடு குளிர்ச்சி அப்டின்லா இல்ல எல்லாமே நாம வந்துட்டு சாப்புட்னு சூடு குளர்ச்சில்லா நம்ம பாக் வே கூடாது எப் ஒவ்வொ ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு பழங்கள் வாங்கி நாம சாப் டுக்குனு அப்பதா வந்துட்டு உ ஒடம்பு ஆரோக்கியமு இருக் கு நாம இப்போ வந்துட்டு ஆப்பிள் சீசன் குளிர் காலத்தில கம்மியா இருக்குன்றனால டெய்லி நாம வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது அப்போ நம்மளுக்கு சளி புடிக்க இதாவு ஒரு பழமே நாம சாப்ட்டு இருக்கோலா எல்லா பழமு நாம மாறி மாறி சாப்ட்டா இந்த குளிர்ச்சி சூடு அப்டியே பேலன்ஸ் சை எல்லாமே வந்துட்டு சரியா வந்துரு
செரி செரி செரிங்க
உங்களுக்கு எந்த பழம் ரொம்ப புடிக்கு
எனக் கு பாத்தீங்கனா எனக்கு வந்து என்ன பழம் பழத்துல எனக்கு அந்த அளவுக்கு திராட்ச புடிக்கு பச்ச கலர்ல ஏனா அது நல்லா இனிப்பா இருக்கு அப்றோ வந்து தர்பூஸ் புடிக்கு நல்ல இனிப் உப்பா இருக்கனு ஆனா தர்பூசு கொஞ்ச இனிப்பு இல்லாம இருந்தா செட்டா நல்லா இனிப்பா இருக்கு நல்லா பாத்தீங்கனா கொஞ்ச பெப் பர் போட்டு உப்பு போட்டு சாப்டுவாங்க அல்டிமேட்டா இருக்கு நல்லா அழகா சூப்பரா இருக்கு ஒரு நாள் கூட பாத்தீங்னா எங்க வீட்ல வந் வந்து எ தங்கச்சியோட கொழந்த அவள பாத் தர்பூச்னா புடிக்கும்னு சொல் அ ம்பே நாளா ஒரே மண்டைய ஆட் ட்டியாட்டி சாப் அப்பறொ ஒரே சிரிப்புத்தாங்கலேங்க எனக்கு அத பாக்கவே ரசிக்க அவ்ளோ அழகா இருந்சு நாங்களு சாப்பிடுற என் சின்ன பையொ ரெண்டு பேரு பாக்கணு வாய போட்டு நணச்சுக்கிறாங்க இந்த தர்ப்பூசுல அவ்ளோ நல்ல நல்லாருக்கு நல்லாருக்குன்னு மண்டய ஆட்டி ஆட்டி சாப்புறா பாக்கவே அவ்ளோ அரும்மையா இருந்துச்சு ஆனா அதுல இருக்க கொட்டையு சாப்புன்ணு அப்படின் சொன்னாங்க ஆனா நாந்தா கொட்ட வந்து இது வரைக்கு நா சாப்டதே இல்ல நானு ஆனா ஜூஸ் போட்றப்போ கொட்டையோடதா போடுறாங்களா ஜூஸு சேர்
ஆமா ஆமா அவங்க சும்மா அப்டியே சாதாரணமா பல்ல தட்டாம ச்சு குடுப்பா வடிச்சு குடுப்பாங்க அவ்ளோதா
ஆனா இப்ப பாருங்க அந்த ஜூஸ் இதா வந்து முந்த நேத்து வந்து எங்களோட அக்காலா வீட்டுக்கு வந்தப்போ வந்து நேத்துக்கா ஒரு பங்க்ஷன் நாயித்துக்கெழம போய்ருந்தாங்க ரெண்டு பாட்டல் கிட்ட ஜூஸ் கொண்டந்தாங்க தர்பூஸ்தா அங்க இருந்து ஒரு லிட்ரு பாட்லு ரெண்டு கொண்டாந்தாங்க அதுதா மீத முடிஞ்ச்சு நேத்து வரைக்கு எ ஒரு பாட் டுல வச்சி நாங்க குடிச்சோ நல்லா இருந்துச்சு இந்தா இப்ப கடைல வாங்குனா கூட கொஞ்சொ கொஞ்சந்தா வரு குடிச்ச மாரியே இல்ல இப்போ ஆசத்தீர நேத்தெல்லா நேத்து நைட்டு வரையு நாங்க ஒ ஒரு வேல பாத்துக்கிட்டே அத குடிச்சிட்டுதா அப் தூங்குணொ ஒருவேள அது எனக்கு செட்டாவலையா என்னான் தெர்ல ஒரே சும்மா சும்மா தலவல் லியா இருக்கே என்னானே தெரியல ப்ச் இந்த வெயிலுக்கு கூட கோல்டு ஆகுற மாதிரியே இருக்குங்க
சிட்ருக்ககூடாது
அதுதா அது என்னவோ கரெக்டுதா கரெக்டுதா நம்ம நெனைக்கலேனாலு எனக்கிருக்கிற மாரியே ஒரு ஃபீல்டா நம்ம நெனச்சு என்ன ஆகப்போதுன்றனாலயே நா நெனைக்க மாட்டே என்னனா டவுள் விட்ட வழி தானே நம்ம நெனப் புல எதுமே கெடையாது அப் இருந்துமே நம்மளுக் என்னவோ மாதிரியேதா இருக்குத என்ன செய்யி
அதெல்லா செரியாயிடுங்க ஒன்னு பிரச்சன இல்ல நீங்க எது கவலப்படாதீங்க உம் இப்ப பாத்தீங்கனா இன்னு அதா நெறைய விஷ்யங்கள் இருக்கு நம்ம எதயாச்சு ஒரு விஷ்யத்த பத்தி நேன்ச்சுட்டே இருந்தனா நம்மளுக்கு தலெல்லா வலிக் கதா செய்யு எதா அந்த விஷ்யத்த நம்ம அப்பப் அப்ப அப்டியே விட்றணு அஹ் கடவுள் பாத்துப்பாங்க அப்டின் சொல்லிட்டு
டீ காஃபிலா குடிச்சாச்சா நீங்க பிஸ்கட் சாப்டீங்களா என்ன பண்ணீங்க சாய்ந்திர ஆயிடுச்சு
பால் குடிச்ட்டா ஆனா இன்னு ஒரு கால் க்ளாஸ் தா பால் இருக்கு அது எனக் பத்தாது இப்ப பாத்தீங்கனா வெளில போலா அப்டின் சொல்ட்டு நாங்க நெனச்சிட்ருந்தோ ஏனா மாப் வாங்கணு அ மஞ்சதூள் தேங்கா பால்லா வாங்கணு போலா அப்டி சொல்லிட்ருந்தே ஆனா எங்க வீட்டுக்காருக்கு கொஞ்ச வேல இருக்கா அதனால அவங்க இன்னு வரவே இல்ல அங்க கொஞ்சோ எலக்ட்ரிஷன் வேலைகள்லா வந்துட்டு போயிட்ருக் கு அப்டின் சொல்ட்டு அவங் கொஞ்ச லேட்டா வருவாங்க அவங்க வந்ததுக்கப்பறம் தா வந்துட்டு கெளம்பனும் அது வரைக்கும் மழ வராமருந்தா நல்லது இன்னு கொஞ்ச பாத்தீங்கனா லேசா வானம் மூடிக்கிட்டுதா இருக்கு
நீங்க முடிஞ்ச அளவுக்கு இங்க மழ பெய்யணுனு வேண்டிக்கங்க ரொம்ப முடியலங்க ச தாங்க முடில எல்லார்கிட்டயு நா அத தா சொல்றே நானு எங்க தெரிஞ்சவங்க கிட்டலா சொல்ல அப்படிதா சொல்றே இங்க மழ வரணுனு வேண்டிக்கங்க ரொம்ப முடில கொஞ்சோ வந்துட்டு ஒரு வாட்டியா வந்துட்டு போன கூட இன்னு ஒரு ரெண்டு மூணு நாளு கொஞ்ச சில்லுன்னு இருக்கு
ஆ சரி சரி கண்டிப்பாங்க எல்லா இதுலயு வந்துட்டு கண்டிப்பா எல்லா நகரத்திலயு மழை பெய்யதா செய்யு கவலைப்படாதீங்க எல்லாருக்கு நீர் கெடைக்கு எல்லாருக்கு அந்த குளிர் காற்று கெடக்கதா செய்யும் மறுபடியு எந்த புயல் என்ன வரப்போதுன் தெரியல எல்லாத்தையு நம்ம கடந்து போகணு கண்டிப்பா நம்பிக்கையோட ச அஹ் ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அடுத்த பிரிவுல சந்திக்லாம் நன்றி வணக்கம்